ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சாப்புட்டீங்களா
சாப்ட்டே சிஸ்டர் நீங்க என்ன சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டோ என்ன சாப்ட்டீங்க
தோச சிஸ்டர் உங்க வீட்டு்ல
இங்கயு தோச தா சிஸ்டர்
நாளைக்கு என்ன சண்டே என்ன ஸ்பெஷல் டிஸ்
நாளைக்கு வந்து அமாவாச தோழி அதனால எதுவுமே கிடையாது எங்க வீட்டுல
சேரிங்க சிஸ்டர்
ம் உங்க வீட்டு்ல என்னது
எங்க வீட்டு்ல நைட் வந்து இது சாப்ட்ட சிஸ்டர் தோச பிரியாணி கடையில வாங்கின பிரியாணி சாப்ட்ட நாளெக்கு வந்து வந்து அமாவாசங்கறனால வட பாயாசோ
ம்
சாப்பாடு
சூப்பர் சிஸ்டர்
ம்
எத்தன பசங்க உங்களுக்கு
எனக்கு ஒரு பைய சிஸ்டர் உங்குளுக்கு
எனக்கு ரெண்டு பைய
சேரிங்க சிஸ்டர் உங்க பர்த்டே டேட் என்ன சிஸ்டர்
தெர்லயே சிஸ்டர் மறந்துட்ட சிஸ்டர்
ஆ சேரிங்க சிஸ்டர்
ம்
நீங்க ஹவுஸ் ஒய்ப்ஃபா எப்டி சிஸ்டர் பைய வந்து ஃபஸ்ட் ஸ்டேண்டர்ட் படிக்குறா சிஸ் ஆ அவ ஃபஸ்ட் ஸ்டேண்டட் படிக்குறா சிஸ்டர் உங்க பசங்க பெரிய பசங் பசங்களா காலேஜ்க் போற அளவுக் பெரிய பசங்க இருக்காங்களா
இல்ல இல்ல எ பசங்க சின்ன பசங்கதா ரெண்டு பசங்க ஒரு பைய மூணாது வகுப்பு படிக்குறா இன்னொரு பைய பிரீ கே ஜி படிக்குறா
ஆ சேரிங்க சிஸ்டர்
ம் உங்க பைய எத்தனாவகுப்பு படிக்குறா
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குறா சிஸ்டர்
ஓ செ
லீவ் லீவ் வந்துச்சுல்ல எது டூர் போனீங்ளா சிஸ்டர் பசங்கள கூட்டிட்டு
டூர்லா போலங்க நாங்க எங்க அம்மா வீட்டுக் போனோ அங்க போய் ஒரு இருவது நாள் இருந்துட்டு வந்தோ
சேரிங்க சிஸ்டர் அதுவே உங்குளுக்கு டூர் அ அதுவே உங்குளுக்கு வெக்கேஷன் ட்ரிப் ஆய்ருச்சு
ஆமா ஆமா ஆமா ஆமா ம் அப்பறோ பழனி போனோ
ம்
ஆம
பழனினா முருகர் கோயில்தான சிஸ்டர் பழனினா முருகர் கோயில்தான எத்தன ஸ்டெப் இருக்கு அங்க படிக்கட்டு ஏறி போணும்ல அத்தான
தெரியாது ஆமா ஆமா படிக்கட்டு இருக்கு நடந்து போற மாரியு இருக்கு அது நம்மளோட இஷ்டோ படிக்கட்ல ஏறி போணுனாலு போலா நடந்து போகணுனாலு போலா
ம் ம்
ஆனா அத நா நம்பளலே சிஸ்டர் நாங்க வந்து படிக்கட்ல போல நா பாதமாரி இருக்குல்ல அதுலதா நடந்து போனோ
செரி செரி அங்க மேலயே நடக்க முடியாதவங்களுக்காண்டி எக்ஸ்லேட்டர்லா இருக்கும்ல அதுலலா நீங்க போலயா
அஹ அதுலலா போல அதுல போணு அப்டினா வெயிட் பண்ணணு ரொம்ப நேரோ அதுக் வந்து ஒரு டோக்கன் குடுப்பாங்க வெயிட் பண்ணணு அந்த டைமுக்கு நம்ம நடந்துர்லா அப்டின் அப்டின்டு நாங்க நடந்துருவோ
செரி செரி
கொஞ்சோ கஷ்டோதா ஆனா ஏறிர்லா டக்குனு ஒரு பத்து கால்மண் நேர்த்துலலா ஏறிர்லா
ம் ம்
ம் திருத்தணி மாரி இருக்கு திருத்தணில வந்து முன்னூத்தி அறுவத்தஞ்சு படிக்கட்டு
எங்க சிஸ்டர்
இங்க வந்து படிக்கட்டு தெர்ல சிஸ் தெர்ல ஏன்னா நாங்க படிக்கட்ல போலைல ஆ பாத வழியா போனோ ல அதனால இது எப்டின் எங்ளுக்கு தெர்ல நீங்க எந்த கோயிலுக்காவது போயிருக்கீங்ளா
நாங்க மேல்மருவத்தூர் போயிருக்கே சிஸ்டர்
ஓ சரி
மேல்மருவத்தூர் ஆ அது மேல்மருவத்தூர்ல தா இருக்கு செங்கல்பட்டு இது மேல்மருவத்
சேர் சேர் ஓ செரி செ
பங்காரு அடிகளார் ஆ ஆம சிஸ்டர் ம வருஷத்துக்கு ஒருக்க
ஓ செர் செரி செரி செரி
ம் அடிக்கடிலா போறதில்ல வருஷத்துக்கு ஒருக்க அங்க போனுனா ஒரு நாள் ஆகு சிஸ்டர் அதனால வருஷத்துக்கு ஒருக்கதா
செரி செரி செரி செரி ஏ நீங்க எங்க இருக்கீங்க ரொம்ப தூரோ ட்ராவலா
ஆமா சிஸ்டர் ஒரு நாள் ஆகு
ஓ அப்படியா நீங்க எந்த ஊரு நீங்க எந்த ஊருப்பா
நாங்க வந்து தூத்துக்குடி டிஸ்டிக்
ஓ சரி சரி சரி
நியர் பை ஊரு
சரி சரி ச ம்
சாப்ட்டீங்ளா சிஸ்டர் பசங்கலா தூங்கிட்டாங்ளா
இல்ல இல்ல தூங்கல தூங்கல பசங்கள்லா டி வி பாத்துட்ருக்காங்க
சேர் செரி
ம் இனிமேல்தாதூங்குவாங்க நாளைக் ஆமா ரொம்ப நேரோ டி வி பாப்பாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல ஆ அதனால டி வி பாக்றாங்க இல்லன்னா இந்த டைத்துலலா தூங்க வச்சுருவே செரி நாளைக் லீவு தானே அதனால டி வி பாக்கட்டுன் சொல்லிட்டு பாத்துட்ருக்காங்க
செரிங்க சிஸ்டர்
ம் உங்க ஊர்ல மழை பெய்தா
இல்ல சிஸ்டர் வெயிலு வெளுத்து வாங்குது மழையே பெய்ல
ஆ ஆ ஆ
காலல இருந்து வெளுத்து வாங்குது வெயிலு மழலா பெயவே இல்ல ஒங் ஊர்ல மழை பெய்தா
ஆ மழ பெய்து இப்ப தா நல்ல மழ காத்து நல்ல ஜிலு ஜிலுன் வருது ஏனா ரொம்ப நாள் எங்க ஊர்ல ரொம்ப வெயில் அதிகமா இருந்துது
ம் ம்
ஒண்ணுமே பண்ண முடில ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடி கொஞ்சோ மழ வந்தது ம் ம் இப் ப்போ மறுபடியு இன்னைக் மழ வந்துருக்கு ஆமாமாமா
சேரி சேரி அப்ப ஜாலியா இருக்கு ஹாட்டா இருக்காது கூலிங்கா இருக்கு
ஆமாமாம்மா ஏசி போட தேவல்ல இன்னக்கி இல்லேனா ஏசி போ ப்பதா எங்க ஊர்ல இருக்க முடியு
ம் ம் எப்டி சிஸ்டர் கரண்டு போதா உங்க ஊர்லலா எங்க ஊர்லலா கரண்டு போது
ஆ ஆ ஆ எங்க ஊர்லலா கரண்டு போல
சேரி சேரி
உங்க பைய எதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணுவானா
ஆமா சிஸ்டர் சிலம்பத்துக்கு சேத்து விட்ருக்கே அபாகஸ் சேத்து விட்ருக்கே கராத்தே சேத்துவுட்ருக்கே இந்த மந்த்துல இருந்து போவா
செரி செரி செரி செரி சரி எப்டி தனியா கிளாஸா
இல்ல ஸ்கூல்லயே சொல்லி தாராங்க அதுக்கு நம்ம தனியா பே பண்ணு அமௌண்டு ஸ்கூல்லயே சொல்லி தராங்க சாட்டர்டே இன்னக்கி ஃபுல்லா போய்ருக்கா இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தா புக் எதுவு கொண்டு போ வேண்டா லன்ச்சு ஸ்நாக்ஸ் பாக்சு மட்டு கொண்டு போனா போது
அ அ
இன்னைக்
இந்த ஒரு நாள்லே எல்லாமே கத்து குடுப்பாங்களா
ஆமா ஃபுல் டே
ஓ செரி ச இது வாரத்துல ஒரு
ம் வாரத்துல ஒரு நாள் இதுக்குனே
ஓ சரி சரி சரி சரி பரவால்ல இத்தனையு ஒரே நாள்ல கத்துக்கிட்டு வரா உங்க பைய
ஆமா ஆம்மா
சரி சரி சரி சரி சூப்பர்ங்க
ம் அந்த ஒரு நாள் மட்டு இல்லாட்டா பீ டி பீரியட் இருக்கு வீக்லி வீக்லி ஃபுல்லா பீ ஒரு நாளைக்கு பீ டி பீரியட் இருக்கு ஆனா அங்க வந்து
ஆ
பசங்க எல்லா பசங்களு காமனா வெளாடுறதா இருக்கு ரன்னிங் ரேஸ்சு அந்த மார்தா இருக்கு
ஆ ஆ
இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்க கெடையாது தனியா ஃபீஸ் கட்டி படிக்கிறதெல்லா ச சாட்டடே மட்டுந்தா
சரி சரி சரி சரி சரி எப்டி ஸ்கூலுக்கு போவா நீங்களே வண்டியில போய் விடுவீங்களா ஆட் டோவா பஸ்சா காரா
பஸ்சு சிஸ்டர் ஸ்கூல்ல இருந்தே ப்ரொவைட்‌ பண்ணிருக்காங்க நம்ம பீஸ் மட்டு கட்னா போது பீஸோட சேத்து
ஆ ஆ
பஸ்லே போய்ட்டு வந்துருவா
சரி சரி சரி சரி சரி ம் பரவால்ல இன்னைக்கு பஸ் இருக்குமா
ஆமா சிஸ்டர் இன்னைக்கு உண்டு
சேர் சேரி இல்ல எக்ஸ்ட்ரா ஓ சேர் சேரி இதுக்கு கூட எக்ஸ் பஸ் வருது
ஆமா ஸ்கூல்ல இருந்தனா எடுக்காங்க அதனால பஸ் வரு எல்லா பசங்களுமே காமனா சேரதா செய்ணு எதாது நாலுருக்கு ஸ்கேட்டிங்கு அபாக்கஸு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு சிலம்போ
ம்
அந்த நாள்ல எதுலயா ரெண்ட்ல சேரணு கம்பல்சரி
ஓ ஓ ஒ ஒ ஓ ம் கம்பல்சரி சேர்ணுமா
ஆமா கம்பல்சரி சேர்ணு மூவாய்ர்வா ஃபீசு
ஓ சரி சரி சரி பரவால்ல ஏதாதூ வர்ஷத்துக்குதான
ம்
ம் பரவால்ல எதாது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இர்ந்தாதா பசங்ளுக்கு என் பையனு சிலம்போ கிளாஸ் போவா
சேர் சேரி
ம் ஆனா ஸ்கூல்ல இருந்தில்ல நாங்க தனியாவே ப்ரைவேட்டா அனுப்புறோ
இங்க ப்ரைவேட்டா அனுப்பலா எனுக்கு டைம் இல்ல சிஸ்டர் சிலம்ப கிளாஸ்க்கு வே நாங்க இருக்ற எடத் துக்கு ரொம்ப தூரோ
ஓ ஆ அ அ அ அ அ அ
அதுனால ஸ்கூல்லர்ந்துவே படிக்கட்டுன் விட்டாச்சு
அவ்ளதா அவ்ளதா எங்ளுக் கூட ஸ்கூல்ல நறையா இருக்கு ஆனா நாங்க ஸ்கூ ல்ல சேத்தா ஃபீஸு அதிகோ கொண்டுபோய் கூட்டு வந்து விடணு அதுனால செரி எதுக்குன் சொல்லிட்டு இதுனா பக்கத்திலே சிலம்ப கிளாஸ் இருக்கு சேரி அங்க சேந்துக்லா அப்டின்ட்டுதா நாங்க இங்யே சேத்துட்டோ
உங்க பையன் எப்டி நல்லா சிலம்போ சுத்துவானா
ஆ நல்லா சுத்துவாங்க ம் டோர்லமெண்ட்டுக்ளா போயி இவே ரெண்டு வர்ஷமா போறான் டோர்லமெண்ட்டுக்ளா போயி அ ரெண்டு வர்ஷமா போறான் டோர்லமெண்ட்டுக்ளா கூட்டு போவாங்க போவான் அங்க போய் செக்கெண் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸு அந்த மாரி எடுப்பான்
ம் ம்
அந்த மார்லா பண்ணுவான்
செரிங்க சிஸ்டர்
ஆனா ஸ்கூல்ல பண்ணன்னா இப்டி கூப்ட்டு போ மாட்டாங்கல்ல
கூட்டு போவாங்க ஸ்டேட் லெவல் எல்லா கூட்டு போவாங்க ஸ்கூல்ல பண்ணாதா முக்கியமா கூட்டு போவாங்க
ஓ சரி சரி சரி சரிங்க தோழி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா பேசலா நன்றி தோழி ம் ம்